வெல்கம்
வணக்கம் என்ன சிக்கன் வாயின் வந்ட்டாங்களா
சிக்கன் வாயின்னு வர்ல இவ்னுங்க சொன்னா வந்து நிக்கறானுங்க பத்து நிம்ஷோ இங்க அப்போ வந்துட் டு என்னா வேணுன்றாங்க நா வீட்ல என்ன செய்றனோ அதா சாப்புன்னோண்டன்ட்ட
அவ்ளதா விட்று இதோ நிக்கா காலையில பாத்துட்டு இன்னார்த்திக்கு கெளம்பி போயி
யாருக்கிட்ட
அதெல்லா இல்ல சேரி சீக்கிரம் பாத்தா அம்ச்சி சிக்கன் வாயின் வர சொன்னா மட்டன் வாயின் வந்துச்சு சிக்கனும் மட்டனும்
ஓ ரெண்டுமா ம்
ஆ சிக்கன் புடிக்காது அதனால மட்டன் வாயின்ட்டு வந்ச்சு செரி மட்டன் செஞ்சுட்டு ஆ இப்போ சிக்கன் செய்லான்ட்டு ரெடி பன்ட்டு
உன் பொண்ணுக்கு சிக்கன்னு ஆ
பெப்பர் சிக்கன் செய்லான் பாத்துனுக்குற
ஆ எப்டி செய்ற்து
அ பெப்பர் சிக்கனுக்கு மெளகு ரெண்டு ஸ்பூனு சீரகம் ர ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு அப்புறம் பட்டை ஏலக்காய்
ம்
அ கிராம்பு ஆ பட்ட ஏலக்கா கிராம்பு அ காஞ்ச மொளகா இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ண லைட்டாக வறுத்துக்கணும் வறுத்துட்டு அது மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம்
ம்
பொடியா அரிஞ்சிட்டு எண்ணெய் ஊத்தி வெங்க வெங்காய வதக்கிட்டு அதுல இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிட்டு ஒரு கருவேப்பிலை ஒரு துண் ஒரு ஒரு இனுக்கு தக்காளி ஒண்ணு போட்டு நல்லா வதங்கி கொஞ்சம் கிரேவி மாதிரி ஆன பின்னாடி சிக்கன அதுல போட்டுருணும் சிக்கன் போட்டு அ மஞ்சாத்தூள் உப்பு போட்டு நல்லா கெலறிட்டு கொஞ்சம் அது தண்ணி பிரிஞ்சு வர மாதிரி கொஞ்சம் லைட்டா வேக விடணும் லைட்டா கொஞ்சம் வேக விடணும் ஹலோ
ம் ம்
லைட்டா லைட்டா வேக விட்ட பின்னாடி அந்த வருத்த பொடிய வந்து அதுல போட்டுட்டு அ உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் எல்லாம் பாத்துட்டு அது அப்புறமா மூடி வச்சுட்ட நல்ல வெந்து தன் எண்ண தனியா பிரிச்சு வரும் வந்த போது கருவேப்பில கொத்தமல்லி போட்டு இறக்கி இது சாதத்துக்கு சூடா சாதத்துக்கும்ன்னு நல்லாருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டமும் சாப்பிடலாம்
இப்போ என்ன தோசையா சோறா சப்பாத்தியா
ம்
ம்ம்
இல்ல இட்லி தான் ஊத்தலான்னுருக்கேன்
இட்லிக்கு ஆ எல்லாருக்குமே இட்லியா
ஆமா ம் சாதம் செஞ்சாலயும் அதது நீீந்துர
ம்
சப்பாத்தி செய்ய முடியாது ஆ சப்பாத்தி செஞ்சா ம் நானும் சின்னவுளும் சாப்பிடுவோம் மா புடிக்காது அதுக்கதுக்காது சோசை கண்ணணும் தோசை இட்லி ஊத்தினுக்கணும் அதனால எல்லாருக்கும் இட்லி சாரா
ம்
இட்லி ஊத்திடாட சரியா போயிடுது
ஆ ஆ நாந்தான் அதுதா வுட்றலனுக்கறேன் இப்போ இப்போ இது பன்னீர் கிரேவி பண்ணலாமா இல்லை வெஜிடபிள்ஸ் குருமா பண்ணலாமான்னு பார்த்துனுக்கிறேன் சப்பாத்திக்கு
ம் நல்லதுதான் பன்னீர் கிரேவி எப்டி பண்ணுவ
பன்னீர் கியூப் கியூபா கட்டிட் பண்ணிட்டு கொஞ்சோண்டு உப்பு மொளகாத்தூள் எண்ணயில போட்டுட்டு அது வதக்கி எடுத்துட்டு அதுக் அப் புறமா பாலாக் பண்ணிருன்னா பாலாக்க ஒரு கயூப் கட் பண்ணி இந்த இதுல எண்ணெய்ல வதக்கிட்டு இஞ்சி பூண்டு சோம்பு சீரகம் பட்ட லவங்கோ அதெல்லா போட்டு பாலக்கீரையு வதக்கிட்டு பச்ச மிளகா ரெண்டு போட்டு வதக்கிட்டு மஞ்சத்தூள் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுக்குவே
ம்
அப்புறமா வெங்காயம் கொஞ்ச சின் சின்சா கட் பண்ணிட்டு போட்டு ஷாட்டேஜ் பண்ணிட்டு இந்த கிரேவிய ஊத்திட்டு அப்புறமா கலக்கி ட்டு அப்புறோ கொஞ்சோண்டு சக்கர கொஞ்ச பாலு மிக்ஸ் பண்ணி விட்டுடுவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அ பன்னீர போட்ருவே அ பட்டர் இருந்தா கொஞ்ச பட்டர் போடலா கிரீமி இருந்தா கூட கொஞ்சோண்ட் கிரீமி போடலா ஏது இருக்குதோ அத போட்டுக்க வேண்டியதா வீட்டுல ம் பாக்கணு அதுக்கு கல்யாண்டு அது பாத்து செய்வே அப்படி இல்லன்னா செப்பரேட்னா வெறு எ ரெட்டு கலர்ல வேணுனா அந் தக்காளி வெங்காயோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெயில வதக்கிட்டு அதுக் தனியா போட்டு பட்டாணி நா அத தனியா வேக வச்சு எடுத்துட் ட்டு பட்டாணி அப்புறோ வெஜிடபிள்ஸ் கேரட்டு பீன்ஸு பூக்கோசு அதெல்லா போட்டு தனியா வேக வச்சு எடுத்துட்டு இதுல மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா கிரேவியோ ஊத்தி மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சோண்ட் பட்டர் போடுவோ
எப்பயுமே பாலக்கு வச்சுனே இருப்பியா
அ இங்க வாங்கிக்குவே இங்க கடையில இருக்குதல ஒரு கட்டு வாங்கினா வாரத்துக்கு ரெண்டு டைம் போடலா ஒரு டைம் குழம்பு வச்சுடுவே ஒரு டைம்மு
எவ்ளோ ஒரு கட்டு பலாக்
அது இது பொறுத்து அது எப்படி சொலவு பத்து இருவது ரூபா ஆமா சைஸ் பொறுத்து கோயில்லு அது அந்த பக்கோ இக்கிறாரு இல்ல மார்க்கெட்ல இருபது ரூபா அதே ரோடு டுல்லால்லா வந்தா முப்பது ரூபா கட்டுனுவாங்கோ அது வீட்டான்ட எடுத்துந் தராங்கல்ல அதுக்கு அங்கல்லா இருபது ரூபா கட்டு ம் தக் கீரைக்குன் தனியா ஷாப்க்கு அங்கப் போனா எல்லா வெரைட்டி கீரையு இருக்கு மனத்தக் காளி கீர முதல்லு கொண்டு அந்த சிறுக் கீர ஆ அது கூட எல்லாம் அப்படிக்கு இருபது ரூபா முப்பது ரூபானு கொறசி கொறசி வீக்குவாங்க
ம்
அதையு நா செஞ்சிருக்கிறே கீரைய நல்லா வத் கட் பண்ணிட்டு கழச்சிட்டு காரமணிருக்குதுல்ல அத தனியா வேக வச்சு ஏடுத்துட்டு இது வெங்காய போட்டு கார மண்ணியு இந்த கீரயையு போட்டு நல்லா வதக்கு என்னைலயே கொஞ்ச நேர வதகுனா
ம்
அது நல்லா வெந்துரு கொஞ்சோடு இறக்குறது முன்னாடி கொஞ்சண்டு உப்பு போட்டுட்டு இறகிட்டா அந்த கீர நல்ல டேஸ்ட் மிளகா போடுவ அது அது வெங்காய போடுபோதே மோள ஆ காஞ்ச மிளகா போட்டுருவே ஒரு ரெண்டு கிள்ளி போட்டுட்டு அப்டியே பண்னினே இருப்ப பண்ணா நல்லா இருக்கு அது டேஸ்ட்டா இருக்கு
யா பாரு இப்ப பெப்பர் சிக்கன் செய்யலானு பாத்தா கரண்ட்டு ஆஃப் ஆகி போச்சு எப்டி கிரைண் பண்றதுன்னு தெர்ல வந்தாதா சேரி பண்ணு அதே மணி ஏழார ஆயி போச்சு
ஆமா வா போடு ஏற்கனே பண்ணி வச்சுருங்கமாட்டையா
இல்ல இல்ல இப்டிய எல்லா பண்றதுல இதா பஸ்ட் டைம் செய்யறே ட்ரை பண்றே
ம் ம் அப்பனா ஏறிகுமே இன்னு ஒரு பத்து நிமிஷத்தில வந்துடு கரண்ட்டு
ம் அப்டியே இட்லி ஊத்தி வச்சுட்டு இத பண்ணு இல்லாட்னா வந்தடன்ன பசி பசின்னு
ம் கால மதிய சாப்படலையா அவ அல்ல வீட்டுக்கு இப்பதானே வந்தாரு
ம்
ஆ பசி தாங்கறதுலல்ல மட்டன் கொழம்பு ஆயிச்சா
ஆச்சு சுகர் பேஷண்டுறதுனால பசி தாங்குறதுல்ல
ஆமா ஆமா கொஞ்சோ சீக்கிரமா பசி எடுத்துக்கு அன்னைக்கு வருபோது கூட அப்டிதான ஷிவரிங் ஆயிடுச்சு கை கால் எல்லா நா அப்பயே சொன்னே வீட்ல சாப்புட்டு வாங்கனு அப்பற எதுனா ஃப்ரூட்ஸ் இருந்தா குடு அப்டின்னுச்சு அப்றோ இந்தங்க எடுத்துட்டு போய்ருந்தேனு நெனக்கிறே கொய்யாக்கா கொய்யக்கா அப்புற அதிரசம் முறுக்கெல்லா குடுத்து அப்புற சேரி எங்கன்னா சாப்பனுங்க சாப்பிட்டு போகலன்னா அதயு கேக்கல டிஃபன் பாக்ஸ்ல எடுத்துன்னு போயிருந்தே சாப்பாடு அதயு அதயு கேட்கல அப்பறமா ட்ரைவிங் பண்ணின்னே கொஞ்சோ கொஞ்சோ கொடுத்தே அப்டியே சாப்டின்னு ட்ரைவிங் பண்ணின்னு வந்து இருந்துட்டாரு ஏன்னா பிக் பண்ணும்ல லேட் ஆயிடு அப்டின்றதுக்காக வே
ஒருவேளை அஞ்சா தேதி வந்தாலே வருவாங்க அப்ப சிலிண்டர் குடுத்து அனுப்ச்சிரு ஒன்னு அரச்சனாக்கு நா அந்தாலே கூப்போறே இல்லே நாங்க ரெண்டு பேரு வந்தாலே வருவோ அது இன்னு முடிவு பண்ணலை இதுக்கு மேலதா தெரியு
ஆஹ் ஏ இது வர்லயா யாரோ கூ பிக் பண்றதுக் தானே வரே
இல்ல இல்ல வேற ஏதோ ஃபங்க்ஷனா அவுங்க இன்னு வரலயா
ஆஹ் ஆமாவா அப்போ சிலிண்ட்டர் எடுத்துனு போறத்துக்கு வரீங்களா
ஆமா
சேரி வாங்க
தெர்ல இது எதாவ் பங் ஷன் எதுக்கோ கார் எடுத்துட்டு போனா போவே அப்டின்ச்சி அப்டி எடுத்துட்டு போனா வந்து சிலிண்ட்ர் எட்டுனு வரணு
ஆ ச
என்னே இ அது இன்னு சரியா கன்ஃபார்ம் ஆவல கன்ஃபார்ம் ஆன பின்னாடி சொல்றே
ஆ சரி சொல்லுங்கோ
ம் அதுக்குள்ள சொல்லிறாத யாருக்கு
ஆ சரி சரி சொல்ல மழ நின்னிச்சா
ஆ இங்க மழ இருக்குது அம்மா வீட்டுன் மழ இல்லியா
ஒரே ஊரு அது என்னாது இந்த பக்க மழ அந்தப் பக்
அதா தெர்ல நனஞ்சுனே வந்துச்சு சொன்னா இல்ல இங்க மழப் பெய்லா சும்மா லைட்டா தா பேஞ்சிச்சு அதே ரேவத்தி வீட் டானா கன மழையா
ஆ அவுங்க வீட்டான கால்ல
திருபத்தூர்ல இருந்து வரம் போது திருப்பத்தூரெல்லா மழ இல்ல
ம்
வந்து பாத்தா ஜோல்லார் பேட்ல மழ பெய்ஞ்சிருகு
ம் அப்போ யா எங்க நல்லவங்கறாங்களோ அங்க மழ பெய்ர மாறி தெர்து
அ அ ம் மழக்கு அப்டி தெரிது நல்லவங்க கேட்டவங்க்கிறாங்க
அப்டியா அப்டின் நாம நெனச்சுக்க வேண்டியதுதா என்னா பண்றது ஐயோ
ம் நீ என்ன சாப்பாடா இல்ல தோசையா
சரி ஒரே ஒரு தோச போதும்ன்ட்டு போய்கிறாரு பெரியவரு சின்னவருதா ஒடம்புச்சினுக்குறாறு இன்னக்கு எதனா வேற வேணு எனக்கு வேற எல்லா வேணும்
பாட்டி வீட்டுலே ஒக்கான்னு வேற வேணு வேற வேணுனு ஒக்காந்துக்க வேண்டியது தான இங்க என்னாத்துக்கு வந்தா
நா அதா சொன்ன கொஞ்ச கொழம்பு ஊத்தி எடுத்துனாக்கு வேன்டிதான அவனுக்கு ஆயா வீட்லேருந்து அப்டின்ன நீ சொல்லி குடு ஓ அப்டின்ச்சு மறுமளுக்கு வேணும்னா மாமியாரு குத்து அமிச்சுக்கணு மாமியாரு குடுக்கவே இல்ல அஹ நா பண்
நீ மாமியாருக்கு எதாவது செஞ்சு குத்து அம்ச்சியா
நா எதாது பழம் மட்டு வாங்கின் போடான்னே
ஆ
பழ வாங்கினு போயிருப்பானுங்கோ
ஆ
அவுங்கதா சாப்பாடு அவ்வளவு சி எறங்க மாட்டேன்துன்றாங்கோ ஒரு ரெண் மூணு வாய் சாப்ட்டா கூட தலைக்கு கொறைக்கு ஏறிறுது அதெல்லா முன்ன டைம் முறுக்கு செஞ்சு குடுத்துதுக்கு அவுங்க ரொம்ப விரும் அப்ப அவுங்க ரொம்ப விரும்பி சாப்டுவாங்க அதனால நா அத செஞ்சு குத்தா எனக்கு வானா எனக்கு இப்ப இது பல்லு கடிக்க முடில அப்டின்ட்டாங்க சேரி அது க்குதா எது செஞ்சு குடுக்கல சேரி எதுனா நம்ம குடுத்து எதனா ஆயிடுச்சுன்னா அவதா குடுத்தா அதா சாப்ட்டே அப்டிம்பாரு ம் லூஸ் மோஷன் ஆயிடுச்சு கோல்டு ஆயிடுச்சு ஜொரோ ஆயிடுச்சுன்னுவாங்க அதுக்கு ஏ நம்ம போய் எடோ குடுக்கணு நன்றி
ம் நன்றி